வணக்கம் என்ன பண்ணிட்ருக்கீங்க தோழி
ஆ இருக்கே சாப்ட்டு முடிச்சாச்சு ஓய்வு நேரம் நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானு சாப்ட்ட இப்பதா சாப்ட்டு முடிச்ச
ம் என்ன சாப்டிங்க
நாங்க வந்து அந்த சொரக்காவு எறா போட்டு தொக்கு செஞ்சி எங்க மாமியிர் செஞ்சாங்க அப்றோ வந்து முட்ட அவிச்ச அதுலே தனியா வச்சுட்டு அதுலே பெரட்டி சாப்படற மாரி கொழம்பு தொக்குலயே முட்ட அவிச்சு வச்சு நீங்க
செரி செரி எங்க வீட்ல இன்னைக்கி புதுசா ஆ பொரியல் மட்டுந்தா செஞ்ச கொழம்பு பாத்திங்கன்னா நேத்து உள்ளது மிஞ்சிருச்சு நெறைய சரி அத வச்சே இன்னைக்கி கழிச்சிர்லான் சொல்லிட்டு இன்னைக்கு கொழம்புன் தனியா செய்யல ஆ கொத்தவரக்கா பொரியல் வச்சுட்டு நேத்துள்ள கறி கொழம்பு தா அத வச்சு அப்டியே முட்டை அவிச்சு நீங்க சொன்ன மாதிரி
ஆ
ஒரு நாள வந்து ஒப்பேத்தியாச்சு
செரிங்க செரிங்க
ம் வெயில் அடிக்குதா மழ பேய்தா உங்க ஊர்
நல்லா வெயில் தா இருக்கு ம் லைட்டா இருட்டுது ஆனாலு காத்து செம்ம சூடா அடிக்குது மறுபடியு வெயில் வருது ரெண்டுமே மாறி மாறி இருக்கு
ம் இங்க இங்க பாத்திங்கனா அ காலைல இருந்து ஒரு நாலு மணி வரைக்கு சரியான வெயிலு நாலு மணி அதுக்கப்பறமாட்டு டெ டெய்லிமே வந்து எப்டியாச்சு அந்த பருவநிலை மா றி லேசாவாது மழ தூறிட்டு விட்ருது பேருக்கு ஒரு சில நேரங்கள்ல வந்து நல் லா பேயுது ஆனா ஒரு சில நேரங்கள வந்து லேசா தூறிட்டு விட்ருதுன்னே சொல்லலா ஆனா எப்டியு அந்த சாயந்தரத்துக்கு மேல அந்த பருவநிலை வந்து மாறிருது
ஆ அப்ப கொஞ்சோ சில்லுனு காத்தடிக்குல
ஆமா ஆமா அதுலயு பாத்திங்கனா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சரியான காத்து காத்துனா அது எப்டி சொல்றது பேய் காத்து மாரி அடிச்சு இந்த ஊர்ல இருக்குற நெறைய பழைய மரங் கள்லா விழுந்து ஒயரெல்லா அறுந்து போயி கிட்டத்தட்ட ஒரு அ இருவத் நாலு மண் நேரத்துக்கு மேல ஒரு ஒன்ற நாள் சொல்லலா முப்பத்தி ஆறு மணி நேரோ வரைக்கு கரண்ட்டே இல்லாம இருந்துச்சு எங்க ஊர்ல அந்த அளவுக்கு சரியான காத்து சரியான மழ வெயில் காலமா இது அப்டின் யோசிக்கற அளவுக்கு சரியான காத்து சரியான மழ
ம் சேரிங்க சேரிங்க
என்ன பண்றாங்க உங்க வீட்ல யார்யாரு நீங்க என்னென்ன பண்றிங்க பசங்கல்லா எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க ஆ இப்போ என்ன பள்ளிக்கூடோ போயிருக்காங்க இனிமேதா வருவாங்க ஆ வர்ற வரைக்கு நம்மளுக்கு கொஞ்சோ ரெஸ்ட்டு அவுங்க வந்த பெறகு ஆ அவுங்க பின்னாடியே நம்ம வந்து திரியறதுக்கே நேர சரியா இருக்குன் சொல்லலா இந்த வாட்டி வந்து எல்லாமே வந்து கொஞ்சொ வித்யாசமாவே இருக்கு இந்தளவுக்கு வெயில் காலத்துல மழை பேஞ்சு நா எந்த வெயில் காலத்துலயு பாத்ததே இல்ல தெனைக்கு பாத்திங்கனாக்கா சாந்தரத்துக்கு மேல மழ அதே மாரி வந் து செய்திகள்லயுமே வந்து நெறைய அந்த எடத்துல மழ இந்த எடத் மழன் சொல்ட்டு மழகாலத்துல வர மாரி செய்திகள்லா வந்துட்ருக்குது இரண்டு நாளுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு மூன்று நாட்களுக்கு பருவநிலை மழை பெய்ய வாய்ப்புன் சொல்லிட்டு இதெலா பாக்கும்போது நம்ம என்ன வெயில் காலத்துலதா இருக்கோமா இல்ல நம்ம எதுவு செப்டம்பர் அக் அக்டோபர் மாசத்துல இருக்கோமான்ற மாரி சந்தேகோ வருது
இப்ப எல்லாமே மார்ர மாரி அதுவு மாறிடுது
ம் கண்டிப்பா கண்டிப்பா உங்க கொழந்தைகள்லா எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்களா
ஆ எனக்கு ஒரு பொண்ணு ஸ் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க அவங்க
ம்
ஒரு பொண்ணு தா செக்கென்ட் ஸ்டேண்டட் படிக்றாங்க
அப்டிங்ளா செரி செரி நல்லது நல்லது இப்பதா ஸ்கூல் தொறந்துருக்கு இல்லைங்களா எ ஒரு கொஞ்ச நாள் ஆகுல்ல அவுங்குளுக்கு செட் ஆகுறத்துக்
ஆமா அ அவ இல்லாம கொஞ்சோ ஒரு மாதிரியாதாருக்கு இருந்தாலு க கத்திக்கிட்டே இருக்குணு அவ கூட ஒருத்திதா இருக்கா அந்த ஒருத்தியே நா ரெண்டு மூணு பேருக்கு சமன்ற மாரி ரொம்ப சேட்ட பண்ண மாட்டா மத்யானத்துல கொஞ்ச நேரோ தூங்கியெடு எழுந்துக்குமா அப்டின் சொன்னா கூட படுக்குற கேப்ல எந்திரிச்சு ஓடிடுவா ஆ வெளிய போய் அவுங்க பா வந்து கொஞ்சோ சீரியல் பாப்பாங்க அவங்கள்ட்ட போய் ரிமோட்ட வாங்கி புடுங்கி சண்ட போட்டு அவங்க திட்டி அந்த சே சேனல்ல மாத்தி யூடியூப்ப வச்சு அத பாத்துட்டு ஒக்காந்துருக்க வேண்டி அதுக்கு அப்மா அவங்க கத்துவாங்க ம்மா வந்து ஓ பொண்ண கூட்டு போ அப்டின் அதுதா அ அது உடாது என் பொண்ணு வி விடவே விட விடாது பாட்டி தாங்க தாங்கன்னு புடுங்கி இது பண்ணு இப்ப ஸ்கூல் இருக்கறனால என்ட்ட கேக்குது நா ஸ்கூலுக்கு போனா நீ நல்லா தூங்குவல்லமா அப்டின்னு இன்ன பண்றது வேற வேல இல்ல தூங்கதா செய்ணு வேலெல்லா முஞ்சதுக்கப் ஆமா வீட்ல இருக்கம்போது தூங்க சொன்ன அது தூங்காது என்ன ஒக்கார வச்சுட்டு ஓடி ஓடி போய்டு இப்போ ஸ்கூல் டைம்ல ஸ்கூல்லருந்து வந்தோன்னே ஓம் ஒர்க் எடுக்க சொன்னா ஹோம் ஒர்க்கு மூணு ஹோம் ஒர்க்னா ரெண்டு ஹோம் ஒர்க்தா அவ எழுதுறா மூணாது ஹோம் ஒர்க் எடுக்கத்துள்ள அந்த அம்மா தூங்கிடுவாங்க நல்லா தூங்கு எட்ர மணி வரக்கு தூங்குவாங்க
அ அதா இப்போ ஒரு ஒரு அம் அம்பது நாள் தொடர்ந்து வந்து விடுமுறைலே இருந்துட்டாங்க இல்லையா அவுங்ளுக்கு வந்து கஷ்டமா தா இருக்கு சனி ஞாயர் ரெண்டு நாள் லீவ் முடிச்சு திங்க கெழம ஒரு நாள் தா பள்ளி கூ போறா அந்த ஒரு நாள் முடிச்சு வந்தவோன்னே கேக்க ஆரம்மிச்சர்றா எப்போ அடுத்த சனி ஞாயர் வரும எப்போ மறுபடி ரெண்டு நாள் லீவ் வரு அப்டிங்கற மாதிரி அதாது அவுங்ளுக்கு லீவ்ல இருந்து இருந்து பழகிட்டு இப்ப மறுபடி அந்த பள்ளிக்கூ போயி மறுபடியு அந்த இது வந்து இன்னு வந்து பழகல அப்டின்னு சொல்லலா
ஆமா உங்ளுக்கு எத்தன
ம் எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதா
சேரிங்க சேரிங்க
அவுங்க இப்பதா வந்து யூகேஜி படிக்கறாங்க
ஆ ஆ சேரிங்க சேரி போர் அடிக்குல அவுங்க இல்லாம கொஞ்சோ
ஆ போர் அடிக்குன் சொல்ல முடியாது கரெக்டா இருக்கு எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து காலைல அம்ச்சு உட்ருவே அதுக்கப்றமா சமயல் செ செஞ்சி எடுத்துட்டு போய் தா லன்ச் குடுப்பே பக்கத்துல தா ஸ்கூலு அப்டிங்றதுனால அது வரைக்கு பன்னெண்டு மணி வரைக் கு அதே கரெட்டாருக் கு அவங்கள விட்டுட்டு வந்துட்டு வீடெல்லா பெருக்கிட்டு கொஞ்சோ வீட்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு பத்து பத்தரைக்கு மேல சமைக்க ஆரம்மிச்சா பதினொன்றைக்கு சமைச்சு முடிக்குவே ஒரு ஒன்னவரு அதுக்கப்றமாட்டு உங்குளுக்கு ஸ்கூல்ல எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வந்துட்டு அப்பறமா மறுபடியு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அப்ற நா சாப்படுறதுக்கு கரெக்டா இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண் ரை ஆயிடும் அதுல இருந்து ஒரு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம்தான் அந்த ரெண்டு மணி நேரந்தா அந்த ரெண்டு மணி நேரந்தா கொஞ்ச ஃப்ரீயா இருப்பேன்னே வச்சுக்கலா அதுக்குறமா திருப்பி மூன்ற மணிக்கு கூப்பிட போயிடணும் மூன்ற மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆமா அதுக்கப்புறமா பாத்தீங்கனாக்கா அவங்களுடைய சாயங்கால ல்ல போயிடும் திருப்பி மறுநாள் காலையில எந்துச்சு இதே ரொட்டீன் தா இதே நம்ம வந்து நீங்க சொன்ன மாரி காலேயே நம்ம லஞ்ச் கட்டி குடுத்தர்றோன்னு வைங்க நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில இருந்து நம்ளுக்கு ஏன்னா நம்ம காலயிலே நம்மளுக்கும் வந்து நம்மளுக்கும் சேத் செஞ்சுருவோ அப்டி செய்யும் போது அப்ப நம்மளுக்கு லன்ஞ்சு செய்யற வேல எதுவு இருக் காது ஆனா இப்ப ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கிறதுனால காலையில செஞ்சு குடுக்கறது கெடையாது எடுத்துட்டு
சேரிங்க சிஸ்டர் சேரிங்க சேரிங்க அத மட் மத்தியான செஞ்சுட்டா அதுவே நைட் வரைக்கு நீங்க வச்சிப்பீங்கல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா காலயில செஞ்சா அப்டி வச்சுக்க முடியாது கெட்டு போயிடுற மாதிரி இருக்
ஆமா நாங்க அப்டி காலில செய்றனால ஈவினிங் வந்து வேற சமைக்கணும் மறுபடியும் ஈவினிங் கொஞ்ச வேல எங்களுக்கு பாப்பா வந்து ஆய்டும் இப்ப எனக்கு எங்க மாமியார் எங்க மாமியார் வந்து எதாச்சு கறியோ எது வாங்கி வந்தாங்கனா நான்வெஜ் அவங்களே வாஷ் பண்ணி குடுத்துவாங்க சமைக்கிறது மட்டு என்னோட வேல அவங்க என்ன சொல்றாங்களோ அதே சமைச்சு வைக்கறது
ம் மதியம் செய்யறது பாத்தீங்கனா ஆ அந்த கொழம் பு அந்த மாதிரி எதுவு வந்து நைட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம் ஆனா நைட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடறது கெடையாது மதிய வரைக்கு சாப்ட்டுட் சாப்பாடு தா ஆக்குறது மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டு எப்பியு டிபன் தா ஒண்ணு ரொட்டி அப்டி இல்லனாக்கா தோச அந்த மாதிரி எதாச்சு ஆனா அது அந்த அளவுக்கு வேல நம்ம வந்து கொழம்பு வந்து மதியானத்து உள்ள கொழம்பு வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுனால ஒன்னு ரொட்டி போடுற மா திரி இருக்கும் இல்லன்னா வந்து தோச ஊத்திக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதா ஒருவேள மதிய சாப் பாடு எதாவது மிச்சமா இருந்ததுனாக்கா சில நேரத்துல நைட்டுக்கும் அதே வச்சு நம்ம வந்து மொறைய கழிச்சிருவோ
கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் எங்க வீட்ல பாத்தீங்க டிஃபனே சாப்ட மாட்டாங்க எப்போமே சாப்பாடு தா ம் இப்ப நானு எ பொண்ணுல்லா வந்து டிஃபன் குடுத்தாலு ஓகே இவுங்க வந்து அவுங்களோட செட் ஆக மாட்டிங்கிது சாப்ட்ட மாரியே இருக்காது அப்டின்னு சொல்லுவாங்க சாப்பாடு சாப்ட்டா மட்டூ அதனாலயே நாங்க நைட் வந்து தனியா சாப்பாடு செய்யணு மீன் நான்வெஜ்ஜு எதாவது வச்சு செய்வோ
ம் கண்டிப்பா அந்த மாதி ஒரு சில பேரு இருக்குறாங்க சாப்பாடு சாப்ட்டா தா வந்து அவுங்களுக்கு திருப்தி ஆகு அப்டின்ற மாதி இப்ப நாங்களுமே வந்து ஏ எங்க அம்மா வீட்லலா எப்டின்னாக்கா ரொட்டி தா செய்வாங்க ஆனாலுமே ஒரு ரொட்டி சாப்ட்டுட்டு அந்த ஒரு வாய் சாப்பாடு லாஸ்ட்டா வச்சு சாப்ட்டா தா அது வந்து சாப் ட்டு முடிச்ச மாரியே இருக்குன்றதுக்காக கொஞ்ச மத்திய உள்ள சாப்பாடு எப்பயு மிச்ச வர மாதிரி கொஞ்சோ எக்ஸ்ட்ரா போட்டு செய்வாங்க
சேரிங்க சேரிங்க அப்டி செஞ்சா நல்லதுதா
ஆனா இப்போ கொஞ் சோ வயசானவங்க அப்டின்னு போது அந்த சுகர் பிரச் சன அதுவு எதுவு இருக்காதுங்களா நைட்டுக்கூ சாப்பாடு சாப்ட்டாக்கா
இவுங்க இருக்காங்க வயசானவுங்க ரொம்ப இல்ல இருப்பாங்க பட் இருந்தாலு அவுங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்ட்டா தா
சுகரு ஏதுவு அந்த மாதிரி ஏது சக்கர வியாதி எது இல்லியா
இல்ல இல்ல எதுமே இல்ல எங் மாமனாருக்கு வெறு இருமல் மட்டூந்தா அந்த இருமல் தா இருக்கு அதுவு அது எதுனால னா நம்ம பண்ற ஒரு ஹேபிட்னால வர்றதுதா அந்த இருமல் அந்த ஹாபிட் அந்த அதெல்லா விட்டுட்டா அவுங்களுக்கு இருமலே வராது ஹேபிட்னால வர இருமல் தா மத் த்தபடி அவருக்கு ஒண்ணு இல்ல அதனாலயே அவருக்கு சாப்பாடு இருந்தா மட்டூ தா டிஃபன் சாப்ட்டா சாப்ட்ட மாரியே இருக்காது அப்டின் சொல்வாரு சப்பாத்திலா சாப்ட்டா அவுங்களுக் நெஞ்சுலயே நிக்கூ அப்டின் சொல்லுவாரு அவரு
ம் ம்
துனாலயே நாங்க செய்றது இல்ல னா சாப்பாடு செஞ்சு வச் இப்ப கூட அவுங்க ம் லாஸ்ட் டைம்வந்து மீனு எறால்லா வாங்கிட்டு வந்தாங்க இப்போ ம சாயந்திரோ என்னா செய்ணு கேட்டுட்டு அத செஞ்சுட்டு மிச்சத்த எடுத்து நாளைக்கு வச்சுட்டாங்னா பாப்பாக்கூ காட்டிட்டு அவுங்களுக்கு சாப்பாடு கட்டிருவே அவ்ளோ தா
ம்
ஹலோ
இன்னொரு ஆ இன்னொரு ஒரு அழைப்புல பேசலா நன்றி
ம்ப நன்றி நன்றி நன்றி